ஹலோ
ஹலோ வணக்கம்
வணக்கம்
ஆ என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க சாப்டீங்களா
ஆ சாப்ட நீங்க என்ன பண்றீங்க
நான் எ படிச்சுட்ருக்கற
புரியல
படிச்சுட்ருக்கற
ம் காலேஜா
ஆ காலேஜ்தா
ம் எந்த காலேஜு
ஆ எந்த காலேஜ்னா உமன்ஸ் காலேஜ்
ம்
ம் நீங்க என்ன பண்றீங்க
ஆ வேலை வேலைக்கு போற வேலைக்கு போற
ஓகே ஓகே நா தூங்கிட்டே காலேஜ் போய்ட்டு வந்து இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருந்தேனா சோ அப்டி தூங்கிட்டே என்ச்சு அப்டி உக்காந்துருக்கே சாப்ட்டு
ம் நா வேலைக்குதா போற
ஓ ஓகே ஓகே இன்னைக்கு நீங்க என்ன சாப்டீங்க
ம் தோச
ஓ மதியான சாப்டீங்களா
மதியானோ சாப்பிட்ல இப்பதா ஜோச போட்டு எடுத்த
ஓ ஓகே ஓகே
மதியானத்துல சாப்ட மாட்ட
மதியோ சாப்ட வேண்டியதானே ஏ சாப்டல
மதியானத்துல சாப்டுறதுக்கு எ வீ
ஹலோ விட்டு விட்டு கேக்குது
நீங்க பேசறதுதா ஒழுங்க கேக்க மாட்டுது ஹலோ
ஓ எனக்கு வந்து நீங்க பேசறதுதா கேக்கல
உங்களுக்கு டவர் கெடைக்கல நெனைக்கே எனக்கு ஃபைவ் ஜி தா எனக்கு ஃபைவ் ஜி தா கெடைக்குது
ஓகே ஓகே
ம் வீட்லல்லா எப்டி இருக்காங்க
ம் வீட்ல நல்லாருக்காங்க எல்லாரு நீ உங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க அம்மா அப்பா
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க
ஓ நீ இன்னியோட நாள் எப்படி போச்சு உங்களுக்கு
நாள் இப்படியே தா போச்சி எப்படியோ போல
ம் ஓக்கே ஓக்கே
உங்களுக்கு எப்படி போச்சி இன்னைக்கு
இன்னைக்கு எப்படி போச்சுது மோசமாவு போ மோசமாவு போச்சுன்னு சொல்ல முடியாது காலேஜ்ல போனா கொஞ்சு ஃபன் பண்ட்டு இருந்தோ சோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புற தூங்கிட்டே அப்டியே போகுது
ம் சென்னையா
இல்ல இல்ல இல்ல கன்னியாகுமரி
ஆ
இன்னைக்கி காலேஜ் போனனால ஏதோ ஜாலியா இருந்துச்சி அதுவுமே ஃபாஸ்டிங் பண்ணனால அது கொஞ்சு டையர்டா இருந்தாலு எ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போது அது போரிங்கா இல்ல ஜாலியா போயிட்டு இருந்த
பேசத்துலயே தெரிதே டயர்டா பேசுறீங்க
ம் ஆ நல்லா தூங்கிட்டே இப்பதா ஏந்துச்சு உக்காந்துட்டு போன் கால் பண்ணி பேசிட்டு இருக்கே
ம் ம் ம் அம்மா என்னா செஞ்சாங்க
ம்
அம்மா என்ன செஞ்சாங்க அம்மா என்ன செஞ்சாங்க
எனக்கு ஏதோ ப ம கால்த்த வந்து தம்பிக்கு ஏதோ சாப்பாடு குடுத்துட்டாங்க போல மதியோ வந்து நெய் சோறு சொன்னாங்க கீ ரைஸு சிக்கன் கறியு தென் பிரியாணியு வாங்கனேன்னு சொன்னாங்க அதா சாப்பிட்டே
பிரியாணி சாப்பிட்டீங்களா ஒரே ஜாலி தா
ஐயோ அந்த பிரியாணி ரொம்பெல்லா டேஸ்ட் இருக்காது ஆப்போசிட்ல ஒரு கடை இருக்குது அவங்க வந்து தருவாங்க எப்பவாவது லாஸ்ட் அந்த டைம் தூக்குள்ள பிரியாணி தந்துட்டு போவாங்க இப்ப வ
ஆ உம் அ அதனால அங்கேயே சாப்பிட்டு சாப்பிட்டு உங்களுக்கு அது பிடிக்கல
இப்பன்னா நாங்க வந்து எப்டி சொல்லதுக்கு டூ வீக்ஸ்தா ஆச்சு இந்த வீட்டுக்கு வந்து லைக் ஆப்போசிட்ல இருக்க கடையில உள்ளவங்கள தெரியும் போல அம்மாக்கு ஃபிப்டீன் இயர்ஸ் பேக் ப இதுக்கு முன்னாடி இருந்த வீடு வந்து சொந்த வீடு இது இப்போ வந்துருக்குது ரெண்டுக்கு
ஏ ரென்ட்டுக்கு வண்டீங்க
ஆ எதுனாலன்ன அந்த வீடு கொஞ்சு ஒரு ஒன் ஃபிப்டி இயர்ஸ் பேக் ஓல்ட் ஹவுஸ்
உம்
சோ அது வந்து ஆ அதனால கொஞ்சோ சேஞ்சுக்கு வந்து மாறி இருக்கோ அது இல்லாம ஆப்போசிட்ல கடையல இருக்கவங்க வந்து நாங்க நா ஒரு சின்ன புள்ளைல பைங் ஒரு ஃப்வ்த் டென் இயர்ஸ் பேக் வந்து எங்க வீட்டு பக்கத்துல இருந்தவங்க போல வாட
ஆ
அதனால அப்டி தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு தருவாங்க
ஆ
ம்
தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கினாவே அது நல்லா இருக்காது தெரியாதவங்க கிட்ட வாங்கினா
அது வந்து அவுங்க ஸ்லை எப்டி சொல்றதுக்கு பிரியாணி வந்து லைக் கிரேவி எல்லாம் பண்ண மாட்டாங்க போல
புரில
சா அந்த பிரியாணி இருக்கல்ல கிரேவி லைக் எல்லா நம் ப்ராசஸ் இருக்கல்ல அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க போல பிரியாணி மசாலா வாங்கி பூண்டு போட்டு கிண்டிட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணி வெச்சுட்டு சால்னா கொழம்பு மாரி சும்மா ரெடி பண்ணி குடுத்து விட்டிருக்காங்க வெக்கிறாங்க
புளியாம்பர போனா அங்க பயங்கரமா இருக்கு பிரியாணி
ம் இங்க வந்து பிரியாணி எல்லா நல்லாதா இருக்கு பட் இந்த கடைல என்னனா டிஃப்ரெண்ட்டா வெச்சிருக்காங்க எல்லா
நா எல்லா பிரியாணிக்குனே புளியாந்தோப்பு போவோ
ஓ நா பிரியாணியெல்லா ரொம்ப விரும்புமே எனக்கு அதெல்லாம் பிடிக்காது பிரியாணியெல்லா
பிரியாணியா அப்டி சொல்லல நைட் டைம்ல ஆனா சுத்தணுல்ல ஒரு என்ஜாய்
ம் நா வந்து சென்னைல என்ஜாய் பண்ணிருக்கேனே ட்டு கன்னியாகுமரில நைட் என்ஜாய் பண்ற அளவுக்கு பிளேஸ் இருக்கு பட் கொஞ்சோ அவுட் டர் சைட் போணு பட் அங்கெல்லாம் போனா இப்ப நாங்க வந்து எப்ப போவோனா லைக் நைட் ஒரு மணிக்கு போனோனா மணி இல்ல பத்து மணிக்கு போனோனாலே வர்றதுக்கு அஞ்சு மணி விடிய கால ஆயிரு அங்க போய் வந்துட்டு அப்பா ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க அப்பா அவுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருப்பாங்க நாங்க பாட்டுக்கு ஜாலியா இருந்துட்டு நாங்க வந்து பசங்கல்லா லைக் அது வந்து எப்டி சொல்றதுக்கு அவுடஸ் சைடுனால நெறய பசங்கள்ளா அங்க வருவாங்க
ம் ம்
அதெல்லா இருக்கு அந்த ஸ்பாட்டு போவோ இந்த சைடெல்லா
ஜாலியா இருக்கீங்க கன்யாகுமாரில்லா
ம் ஜாலியாதா இருக்கு
இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க கன்யாகுமாரிலேவா
அ என்ன
இது இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க?
இதுக்கு முன்னாடி கன்யாகுமரிலதா இருந்தன்
ம் சென்னை எல்லா வரமாட்டீங்ளா
ம் சென்னைக்கு வந்திருக்கேன் சென்னைக்கு நெறயா வாட்டி வருவன் இன்னு நெக்ஸ்ட் டைம் அம்மா ப்ளான் போட்டிருக்காங்க அக்கா வீட்டுக்கு வர்றதுக்கு வருவோ
ம்
ம் சென்னைல வந்து லைக் நைட் ரைடு நல்லா இருந்துச்சு நைட்டு சுத்துனோ அக்கா கூட நா அக்கா அக்கா ஹஸ்பண்ட்டு அக்கா அக்காக்கு பாப்பா ஒரு பைக்கு அம்மா அப்பா ஒரு பைக்கு அப்றோ அக்காவோட ஃபேமிலி சம்திங் அவளோட ஹஸ்பண்ட் ஃபேமிலி சைட்ல இருந்து யாரோ வந்தாங்க ஜாலியா தா நைட் சுத்தோ
சென்னைனாவே ஜாலி தா
ம்ம் நெக்ஸ்ட் சம்திங் எதோ பங்க்ஷன் நடந்துச்சு போல அன்னைக்கி முஸ்லிம்ஸுக்கு எதோ பங்க்ஷன் பண்ணாங்க லைக் பேரெல்லா கொண்டு போய்ந்து எதோ பண்ணாங்க எங்களுக்கு அது என்னன் தெர்ல தெரிஞ்சா நாங்க இன்னின்னு பாத்துருப்போ பட் எங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்ல சோ நாங்க போய்ட்டோ என்னன் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நல்லா சுத்தி பாக்கணு ப்ளாக்ஷன் போட்ருக்கோ பாக்கனு சுத்தி பாக்கறதுக்கு
சென்னைல நல்லாதா இருக்கு எல்லாமே இப்போ ஃபஸ்ட மாரி இல்ல
ஓ எனக்கு வந்து இன்னு அங்க வந்து அத்தோ சாப்புட்ணு அதுதா இருக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருக்க அத்தோ சாப்பிட்ணு ஏன்னா வந்து அத்தோ சாப்பிடும் ரொ
நல்லாருக்கோ ர டீச்ல அழயிருக்கு அவ்ளோதா
ஆ அக்கா வந்து சொல்லுவா நா கூட்டு போறேன் சொல்லுவா பட் எங்க அம்மா வந்து இதெல்ல விரும்ப மாட்டாங்க லைக் அது ரோட்டு கட எங்க அம்மாக்கு ரோட்டு கட திங்க்ஸ் பிடிக்காது இங்க வந்து இங்கையு இங்க ரோட்டு கட காளான்ல ஆ பைவ் ஸ்டார்ஹோட்டல் போ மாட்டோம் பட் ரெஸ்டாரன்ட் தா போவோ அடிக்கடி போறனால அம்மாக்கு எப்டி சொல்றதுக்கு எனக்கு அக்காக்கு வந்து டு கட தா பிடிக்கும் ரோட்டு கட காளான் அதெல்லா பிடிக்கு கன்னியாகுமரியில எங்க அம்மா விடமாட்டாங்க நாங்க என்ன பண்ணோனா பக்கத்துல கடைக்கு பே னு சொல்ட்டு போய்ருவோ நான் அக்கா சேந்து
ரெஸ்டாரென்ட் ஆனா கூட ரெண் நாள் மூண் நாள் இருக்கு அந்த பொருளே ரோட்டுக்கடைல அப்டி கெடையவே கெடையாது எப்பயுமே ரெஸ்டாரண்ட்ல அப் பாக்கற்துக்கு அது பயங்கரமா தெரியு ரெஸ்டாரெண்ட்டு உள்ள போய் டேஸ்ட்டு பன்னதா இருக்குது அதே ரோட்டு கடைல சாப்டுங்க அது ஃபீலே தனி ஃபீலு
ஆ எங்ளுக்கு தெரியுமே அதா நா வந்து அத்தோ சாப்பிட்னு சொல்லி அக்காட்ட சொன்ன அக்கா சுரின்னு சொல்லிருக் கா நெக்ஸ்ட் டைம் பாக்கணு எங்க லைக் எப்டி சொல்றதுக்கு எங்க அம்மா இப்ப நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டு போனீங்க வச்சிக்கங்கள எங்க அம்மா வந்து எதுமே சாப்ட மாட்டாங்க ஒரு நூடுல்ஸ் ஒரு காளான் சூப் இட் லைக் டென்ஷன் ஆகு அப்பாக்கு எனக்கு எல்லாத்துக்குமே கோவோ வரு ஏன் தெரிமா
ம்
சேரி வாரோ ஒரு கடைக்கி வாரோ டிஃப்ரெண்டா ஆடர் பண்ணணுங்க எங்க போனாலு நூடுல்ஸ் வேணு காளான் சூப் வேணு சொன்னா யாருக்கு தா கோவோ வராது
அவங்க ஒடம்ப மெய்ன்டெய்ன் பண்றாங்கன்னு நினைக்கிற ஜிம்முக்கு எதுனா போறாங்களா
என்னது அய்யய்ய அம்மா அதெல்லா போல அவங்க அதுதா சாப்டுறாங்க நாங்கல்லா போனா என்ன பண்ணுவோனா அந்த மெனுவ அப்டியே ஒரு ரவுண்ட்ஸ் போய் லைக் டிஃப்ரெண்ட்டா பாப்போ
பண்றாங்க டயட் மெய்ன்டென் பண்றாங்க ப்ரோட்டீன் தா எடுக்கறாங்க ஃபுல்லா
ம் ஒன் டைம் வந்து எங்க போனோ லைக் கன்னியாகுமரி ட்டு திருநெல்வேலியே போய்ட்டோ சாப்ட்டுறதுக்கு நைட்டு நைட் ட்டு அப்பா கூட்று போயிட்டாங்க நைட் அக்கா இங்கதா இருந்தா அந்த டைம்ல கார் எடுத்துட்டு போய ச்சி அது ஃபோர் ஸ்டார் ஹோட்டல் சரி எங்க அம்மா பத்தி எங்களுக்கு தெரியு சரி இருந்தாலு ஆட்ரு பண்ணுன்னு சொன்னா அதே சொன்னாங்க நா சொன்னே நீ சாப்பிடவே வேணா மா வாய மூடிட்டு ஒக்காந்து நாங்களே ஆட்ரு போட்டுக்குறோ சொல்லிட்டு ஆர்டரு போட்டாச்சி அப்புறம் வந்து என்னாச்சி ஆ நா அவுக்கோ எங்க அம்மாக்கு சரி எதுக்கு மஷ்ரூம் சூப் போட்லா சொல்லி அது போட்டு குடுத்தோ நானு அக்காவு வந்து இது போட்டோ லைக் கிரீமி சிக்கன் சூப் நூடுல் சூப் போட்டோ எங்க அம்மா வந்து அதிசயமா கஷ் ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருக்குன்னு சொன்ன ஒரே ஃபுட் அதுதா கடைக்கு வந்து அதுதா சொன்னாங்க எங்க கூட சொல்லவே மாட்டாங்க இது நல்லா இருக் அதுக்கு அபடி வாயில இருந்து வராது நல்லா இருக் குன்னு சொல்ல வராது சொல்லுவாங்க இது இனிப்பு அதிகமா இருக்கு
உங்களுக்கு உங்க டேடி தா
ஆ நீ சொல்லுவாங்க இதுல இனிப்பு அதிகமா இருக்கு இதுல வந்து இது இனிப்பு நல்லா இல்ல இனிப்பு கம்மியா இருக்கு நா சொன்னே நீ அது வீட்டுலதானே சமைப்பே நீ சொல்லியிருக்கே எங்க அம்மாவ வெச்சுட்டு நாங்க எதுவு பண்ண முடியாது
ம் அப்ப ரொம்ப கொஞ்ச ஸ்ட்ரிக்டாங்காட்டி உங் மம்மி
ஆ ஸ்ட்ரீட் தா ம் ஓகே அது மீண்டும் ஒரு முறை பேசலாம்
ஆ ஓகே
நன்றி வணக்கம்
ம்